ஹலோ ஹலோ ஆ ஆ கேக்குது வணக்கம்
வணக்கம்கா ஆ நல்லாருக்கங்கா நீங்க எப்டிருகிங்கா
ஆ நான் நல்லா இருக்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா ஆ சாப்ட்டீங்களா
ஆ சாப்டக்கா நீங்க சாப்ட்டிங்களாக்கா
ஆ சாப்ட்டாச்சு என்ன சாப்பாடுங்
ஆ சாம்பார் சாதம் உருளக்கெழங்கு பொரியல் நீங்கக்கா
இங்கே நெறையா மெனு சொல்லுவ சாம்பாரு முரு முள்ளங்கி சாம்பாரு உருளக்கிழங்கு பொரியலு ரசம் அப்ப லெமன் ரைஸ்சு சுண்டலு சாப்பாடு டே ஆமான்னு இல்லலா நா தா டெய்லியு இவ்ளோ சமைப்பே ஏன்னா இப்போ தா தம்பிய ஸ்கூல் சேர்த்திருக்கே நால்ரை வயசாகுது தம்பிக்கு
ஓகே ஓகே கா
டேரெக்டா யூ கே ஜி சேத்திருக்கா அவங்கள இதா புது புது புது அனுபவங்களால ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் சேர போகறாங்க அதுனால டேரெக்டா யூ கே ஜி சேத்துனால சரி கொஞ்சோ புதுசா போகுட அவனுக்கு புடிச்சது மாரி நம்ம செஞ்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்ளோ சமச்சு குடுத்தே
ஓகே ஓகே ங்கா
இல்லினாலு டெய்லி இவளோ சாப்பாடு இருக்கு இவ்வளோ செய்வே
ம் செரி செரிங்க
ம் அங்க கிளைமேட்டுலா எப்டி இருக்குங் மழ வரமாரிக்குங்ளா இல்ல
ஆமாங்க மல வரா மார்தாங்
சேர் செரிங் பேக்ரௌண்ட் வாய்ஸ் கேக்குதுங் ஆ இ மழவரா மார் இருக் ங்ளா நீங்க வர்க்குக்கு போறீங்ளா வீட்ல இருக்கீங்ளா
நா பிஸ்னஸ் பண்றேங்க ஓன் பிஸ்னஸ்
ஓன் பிஸ்னஸ் என்ன பிஸ்னசு
அகர்பத்தி மேனிஃபேச்சரிங்
என்ன
ஊதுவத்தி மேனிஃபேச்சரிங்கா
ஓ சேரி சேரிங் ஒன்னு பரவால்ல இன்வேற வேற யாராக்கோ வர்க்கு தருவீங்ளா இல்ல நீங்ளே செஞ்சுக்
இல்லக்கா ஃபைய் மெம்பர்ஸ் வேல செய்ராங்க எகிட்ட
ஓ செரி செரியா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்ங்கூட
லேடிஸ் பேங்கா
சேரிப்பா ம் கண்டிப்பா ம் என்ன முடிச்சிர்க்கிங் என்னபா இல்ல நா பீ டெக் முடிச்சிருக்கே ஆ பீ டெக் ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சே அப்றோ கொஞ்சோ நாள் வர்க் பண்ணே அப்றோ மே மேரேஜுன் சொன்னாங்க அப்றோ வீட்ல மேரேஜ் பண்ணி வெச்சாங்க அவரு வந்து நேட்டிவ் வேற ஊரு நாமக்கல் டிஸ்டிக்கு அப்றோ அவரு எங் வீட்ல ரெண்டு பேரு இருக்குனாலு சொல்லிட்டு அப்றோ அவுரோ இங்கே வந்துட்டோ அப்டி
ஆ ஆ
ம் அவரு இங்க கரூர்ல லோக்கல்ல தா ஹோம் டெக் ஹாஸ்டல்ல வர்க் பண்றா அப்டி பைய ஒண்ணு பா தம்பி ஒண் பாப்பா ஒண்ணு எனுக்கு
பாப்பால பாப்பா எத்தனாவதுகா படிக்ரா இல்ல இப்பதா சின்ன ஓ பாப்பாதா சின்னவலா ஓக்கே ஓக்கேகா
பையினுக்கு வந்து நால்ர வயிஸ் ஆகுது
ஓகே ஓகேங்கா
அப்றோ அவங்ளுக் புடிச்சிதென்ன பஸ்டைம்மு ஸ்கூல் அனுப்பும் போது அந்த ஒரு அனுபவுங்கள் வந்து எனுக் புதுசா இருந்துச்சு
ஆமாங்கா ஸ்டாட்டிங்ல கொஞ்சோ அப்டிதா போக போக பழகிடுங்க அதலா
ஆ ய காலையில எட்ரைக்கு சாய்ந்ரோ வந்து நாளேகாள்க்குலா வேன் வந்துரோ வீட்டுக்கிட்டே எறைக்கிலா ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தா பத்து ஸ்டெப்தா வீடு அதுவோ ரோடோ அதுன இல்ல ஃபஸ் ஸ்ட் ட்டைம் நேத்து தா ஃபஸ்ட்டு ஸ்கூல் அவுங்ளுக்கு ஸ்டார்ட்டு புது ஸ்கூலு இப்போ இவுனு புதுசு வேற இந்த ஸ்கூல்கா
ஆமா ஆமா அதா
அதனால கொஞ்சோ பத பதட்டமா இருந்தது எப்டி நம்ம களம்ப வெக்க போறோ அப்டினு இருந்தாலு ஒரு அஞ்சரைக்லா எந்திர்சிட்டு இல்ல ஃபஸ்ட் நாள் வந்து அவுனுக்எல்லாமே புடிச்சுதா வாங்கிகுடுத் தனால கொஞ்சோ சந்தோஸ்மா போனா அப்றோ ஆ கூல்ல கொண்டு உள்ளுக்கு நானோ அவுங்க அப்பாவோ குள்ள உள்ளுக்கு விடம்போது கொஞ்சோ என்னடா பண்ணறதுனு சொல்லிட்டு என்னய கா விட்டுட்டு போகாதமா அப்டினு சொல்லிட்டு அழுதா
ஏனா இவ்ளோ நாள் கூடவே இருந்தா இல்ல
அ பால்வடி போன பழக்கோ இருந்தது அம்மா கூட்டிட்டு கொண்டு விட்ருவாங்க இப்போ வந்துப் ம்ச் தனியா பிரிஞ்சிருக்கறனால ஃபுல் டே பிரிஞ்சிருக்கறனால கொஞ்ச ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா என்னய கதவ சாத்திடுறாங்கமா வெளியே உடமாட்டக்கிறாங்கனு சொல்லி கம்ப்ளைன்ட் பண்ணா நேத்து இன்னிக்கு வந்து சாயந்திரத்துல நேத்து சாயந்திரோ சொன்னா
ஆமா ஆமாங்க அப்டிதா இல்லன்னா சின்ன பசங்க வெளியே வந்து வாங்கன்ட்டு
ம் அது கொஞ் ஞ்சோ பயமாருந்துச்சு அப்புறோ இன்னிக்கு பேரன்ட்ஸ்லா வர மாட்டாங்க தம்பி கதவுலா சாத்த மாட்டாங்க அப்டின்னு சொல்லி சொல்லி உட்ட உனக்கு புடிச்சத நா செஞ்சு வைக்றே அப்டின்னு சொல்லி சொன்னே
அ
செரிமா அப்டினு சொல்லிட்டு எனக்கு பயந்துக்க மாட்டா அவுங்க அப்பாவுக்கு ரொம்ப பய்ப்படுவா உக்கார்னா உக்காருவா எந்திரி னா எந்திரிப்பா
ம்ஹூம் அப்பா பயோ அம்மா செல்லமா
ஆமா நா கொஞ்சோ நேத்து ரொம் விட்டுட்டு வரும்போது ரொம்ப அழுதுட்டே ம்ச் கூடயே இருந்தானா அவுங்க முன்னாடி அழுதா காட்டிர்வோன்னு சொல்லிட்டு
ஸ்கூல் போகாதயே இருந்தா எப்டியா
இருந்தாலு நால்ர வயசு வரைக்கு நமக் கூடயே இருந்துட்டு இப்ப திடீர்னு ரொம்ப தூரமா கொஞ்ச நேரோ பிரிஞ்சிருக்கமோ மனசு கேக்கலயா அழுதுட்டே என்னால அவ முன்னாடி காட்டிக்கூடாதுன் தனியா வந்து அழுதா எங்க அப்பா திட்டினாரு இம் நீ எப்டி படிச்சிருக்கியா அப்ப அவ படிக் கவேணாமா அப்டின்னு சொல்லி திட்னாப்புடி
கண்டிப்பா கா அவனுக்கு பின்னாடி லைஃப் இருக்குல்ல பியூச்சர்ல
ஆ அதனால செரி அத் எதோ ஒன்னு பண்லா அப்டினு சொல்ட்டு வீட்ல இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்கற எது செட்டே ஆவமாட்டேக்கிது டேங் இதுக் முன்னாடி யூனியன் ஆபிஸ்ல டைப்பிஸ்ட்டா ஒர்க் பண்ணிட்ருந்தே பாப்பா பொறக்கறக்கு முன்னாடி அப்றோ இப்ப பாப்பா பொறந்தனால எங்கேயு வேலக்கு போ முடியல மிஸ்ஸுல்லப் ட்டா ஏதா ஒன்னு கெடச்சதுன்னா ஏதோ ஒர்க பண்லா அப்டினு சொல்ட்டு எக்ஸெல் இதெல்லா தெரியு வேர்டு டைப்பிங் ஒர்க்கு எல்லாமே தெரியு செரி அதா பாத்துட்ருக்குறோ ஒன்னுமே அமௌண்ட் கட்டுற மாரி சொல்றாங்க இல்லைனா அதுக்கப்புறோ ஏமாத்திடுறாங்க
அமௌண்ட்லா கட்டிட்டிங்னா ஏமாத்திர்வாங்கக்கா
அதனால தா செரி எதுமே அமைய மாட்டிக்கிது
நம்ப இது மட்டுதாங்கா பிசினஸ் மட்டுதாங்கா மத்
நீங்க ஏதாது ஒரு வெப்சைட் இருந்தா சொல்லுங்க நானு வேணா அதில வேணா ஒர்க் பண்ணி பாக்றே
இல்லக்கா நம்ம அந்த மாரிலா எது பாக்குறது இல்ல கா
ம் செர் செரிங்
நம்ம ஒன்லி இது மட்டுதா பிஸ்னஸ் மட்டுதா பண்ணு ப்றோ யாரு ஆமாக்கா அன்மெரிட் சிங்கிள் தாங்கா
செர் செரிங் செரிப்பா அப்றோ ஒங்க லைஃப்ல நடந்ததெல்லா சொல்லுங்க இன்ஸ்
நா டிப்ளமா முச்சுக்கிறேங்கா அவ்ளோதா மத்தபடி அதிகமாலா ம் மெக்கானிக்கல்
மெக்கானிக்கல் ஓகே அப்டிலா நெனைக்காதீங்க நீங்க அவுங்கவுங்க தகுதிக்கு அவுங்க அவுங்க படிச்ச நானும் டிப்ளமோ முடிச்சுதா டேரக்ட் செகண்ட் இயர்ரு படுச்சே
ஓ டிப்ளோமோ முடுச்சுட்டு தான்
ஆ டிகிரியே படிச்சா ஆம்மா டேரக்ட் செகண்ட் இயர் இங்கே டிப்ளமோ வரைக்கும் இங்க ஊர் அ ஹாஸ்டல் தா அப்றோ இது அதுக்கப்றோம் வந்து இன்ஜினியரிங் வந்து கோயம்புத்தூர் கிட்ட போயிட்டே
ஓகே ஓகே நம்ம பச்சதெல்லாம் இங்க லோக்கல் தாங்க
சேரி சேரி இப்போ வந்து திருப்பத்தூர்னா வந்து சேலம் ஒசூர் இதெல்லாம் பக்கம் தான
இது வேலூர் பக்கோம் சேலம் ஆமா சேலம் ஒசூர் கூட பக்கம் தா
உம் சேரி சி ப்பா சரிப்பா
வந்துப்பீங்கன்னு நெனைக்குறே இங்க
இல்ல இல்ல நா திருப்பத்தூர்ல வந்ததுல எனக்கு தெரியாது இன்னு அவரு வந்து நாமக்கல் டிஸ்டிக்னால சேலோ அவருக்கு பக்கோ
சேலோம் ஆமா ஆமா
அவருக்கு அப்றோம் வந்து உங்க அனுபவம் இது இது மட்டும் தா இந்த பிசினஸ் மட்டும் பண்றீங்களா பரவாயில்லைங்ளா ஒர்க்லா
டிப்ளமோ முடிச்சுட்டு இங்க எங்கயும் வெளியெல்லா வேலைக்கு போலக்கா எங்க எங்க வீ எங்க எங்க எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு எண்ணூறு பேர் வச்சு ஒரு பெரிய கம்பெனி இக்குது அங்க ஒரு நாலு வருஷமா ஒர்க் பண்ணேக்கா
அது என்ன கம்பெனி பா
அதுவு ஊதுபத்தி கம்பெனி தாங்க்கா அங்க நாலு வருஷமா ஒர்க் பண்ணி அங்கருந்து நா கல்லாத்தையும் கத்துன்னு வந்து இப்ப நான் தனியா வச்சு ஒரு மூணு வருஷோ ஆகுதுக்கா
பரவால்ல தம்பி ஆனா டேலண்ட் தா இது இது வந்து சில பேரு இல்லல அப்டி சொல்லல நீங்க வந்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்டின்னு சொல்லுவோ ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கு அது வந்து அந்த மாரி சொந்தமா ஒரு தொழில் பண்றதே ஒரு பெரிய விஷயோம் அதுக்கு ஒரு தனித்திறம இருக்கணும் இல்லைன்னா எல்லாராலையும் சாத் தீம் கெடையாது இதுல்லா
ஆமா ஆமாங்க்கா
என்னதா நீ படிச்சு அயர் படி படிச்சாலும் ஒரு ஒர் த்தங்ககிட்ட போய் அடிமையா வேலை செய்யறதுக்கூ கம்மியா படிச்சாலும் உன் ஓனா பிசினஸ் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு நெறைய வித்தியாசம் இருக்கு யாருக்கும் பயப்பட தேவைல்ல நேர்மையா இருந்துட்டு போன போதும்னு நெனச்சிர் தேவல அத சொல்றே தம்பி
கண்டிப்பாங்க்கா உண்மதா அது
சேரிப்பா அப்றோ நீங்க சாப்ட்டீங்ளா இப்போ
சாப்டேங்கா சாப்ட்டுதா அப்டியே அவன் பா இ கம்பெனியில ஒர்க் பண்ணியிருக்காங்க நா அப்டியே தனியா வந்து கால் பேசினுருக்கேங்க்கா ஆ
மா அங்கிருந்தா சவுண்ட் கேக்கும்
ஆமாங்க அது தா சவுண்டு கேக்கதனால தனியா வந்துட்டேங்க
சேரிப்பா செரி உங்களோட பொறந்தவங்க எத்தன பேரு
அண்ண ஒருத்த இருக்காங்க்கா அவனுக்கும் அவனுக்கு இன்னு அன்மேரிடுதா அவ டிரைவருக்கா ஸ்கூல் பஸ்ஸு ஓட்றா
சேர் செரி
லோக்கல்லதா ஸ்கூல் பஸ் ஓட்றாங்கா
இப்ப எப்டி நீங்க ஊது பத்தியெல்லா சேல்ஸ்ஸும் பண்ணுவீங்ளா நீங்க எப்டி
இங்கள் லோக்கல்ல சேல்ஸ் பண்றே
ம்
அதவுட்டுட்டு பேங்ளூர் போகுது
இல்லப்பா இப்போ நீங்க அதர் இப்போ டிஸ்டிக் உட்டு டிஸ்டிக் வேணூன் சொல்லி கேட்டம்னு வச்சிக்கோங்ளே அத வந்து கொரியர் அனுப்சி விட்ருவீங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா கொரியர் பண்லாங்க
செரிப்பா செரி எவ்வளோ வந்து ஏ அதுல எத்தன இருக்கு
ஆ கால் கே ஜி பாக்கெட்ல பாத்தீங்கனா முந்நூறு ஸ்டிக்கு இருக்குங்கா
ம்
முந்நூறு ஸ்டிக்கு ஒரு டூ எயிட்டி அந்த மாரி வரு கால் கே ஜி பேக்குல கொஞ்சோ முன்ன பின்ன வரு டூ எயிட்டிலருந்து த்ரீ அண்ரடுக்குள்ள வருக்கா
செர் செரீ
பிஃப்டி ருபீஸ் கா அது கால் கே ஜி ஃபிப்டி ருபீஸ் தா
அம்பது ருபாயா
ஆமாக்கா அம்பது ருவா
செர் சேரி கால் கே ஜி னா அதுல எத்தன பேக் இருக்குன் சொல்றீங்க ஸ்டிக்கு வந்து ஸ்டிக்கு மாரி ஒன்னு இருக்குமா அந்த இது சொல்றீங்ளா
ஆமா இப்போ நீங்க கடையில அஞ்சு ரூவா குத்து வாங்குவீங்கல்ல டப்பா
ஆ ஆமா
அதுல ஸ்டிக்கு வருதுல்ல அதுல எத்தன ஸ்டிக் வரு மிஞ்சி மிஞ்சி போனா பதினாலு ஸ்டிக்கு இல்லனா பத்து ஸ்டிக்கு வரு அஞ்சி ருபால
அய்யய்யோ நீங்க வேற
அவ்ளோல ஆவாது ஆ ஏழு ஸ்டிக்கு வரு அஞ்சி ருபால
ஆ ஏழு கூட தாண்டாது அஞ்சி அல்லது மூணு தா இருக்கு பத்துக்குள்ள கூட பத்து குள்ளதா இருக்கு அவ்வளோதா
அதுவே இப்ப கால் கே ஜா வாங்குனீங்கனா முன்னூறு ஸ்டிக்கு வருங்க ஃபிப்டி ருபீஸ்
அம்பது ருபானா
ஆ ஐம்பதுவேனு வாங்குனா முன்னூறு ஸ்டிக்கு வரு
பரவால்ல ஆனா செரிங்க நா உங்க நம்பர சேவ் பண்ணி வச்சுக்கிறே அந்த இங்க நாங்க கொலதெய்வ கோயில்லருந்து கும்பாவிசேகோ பண்றோ அது கண்டிப்பா இடிக் கேட்டு வீட்ல கேட்டுட்டு உங்ள நா கேட்டு சொல்றேங்க உங்ளுக்கு
கண்டிப்பா நா கொரியர் போட்டு உட்றேங்கா
ஆ செரிப்பா நா அவங்களுக்கு தேவனா அவங்களுக்கு நா அவங்ககிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு நா கேக்குறே
ஓகே ஓகே அக்கா
அ இந்த மாச இருபத்தி ஆறாந் தேதி கும்பாவிசேத்துக்கு வந்துருங்க
ஆ
செரிங்களா செரிங்க உங்களோட பேசுறது ரொம்ப நன்றிப்பா இன்னி அடுத்த கால்ல வருவேங்
செரி ஓகேக்கா டேங்க்யூக்கா